ஹலோ
ஆ கேக்குதா
சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா ஓ சூப்பரா இருக்கேங்க காஃபி குடிச் கிங்ளா
நா குடிஷ்டே நீங்க
ட்டங்க
ஆ சொல்லுங்க
சொல்லுங்க என்ன மூவி பாத்தீங்க லேட்டஸ்டா
லைட்டஸ்டா வந்து நா மூவிஸ் பாத்து ரொம்ப நாள் ஆவுது நீங்க சொல்லுங்க நீங்க எதுனா பாத்துருப்பீங்கள
ஆ நா வந்து பரிமலா என் கோ பாத்தேங்க
பரிமலா என் கோவா
ஆ நீ உங்க பேக்கிரௌண்ட் வாய்ஸ் சேரி ஒரு நாய் ட்டா இருக்கு
ஒரே ஒ சேகன்ட் இருங்க
ஆ ஓகே அடுத்த நா அடுத்த கால் நா பண்ணுவே நீங்க ஏன் பண்ணனு ஆ சேரி அப்புறோ சொல்லுங்க நீங்க என்ன மூவி பாத்தீங்க
நா வந்து ரீசண்டடா மூவிஸ் எதுவு பாக்கலங்க சேரி நியாபகோ இல்ல நா சின்னதா வந்து மூவிஸ் பாத்தன்னா லைட் ஹார்ட்டட் மூவிஸ் கார்ட்டூன் மூவிஸ் மாரிதா பாப்பே இந்த கார்ஸு பிக்சல்லல வரு பாத்துருக்கீங்களா ஆமா
ஓ நா ஹவுஸ் வைஃப்
ஓகே ஆ இப்பதா அவ படிக்கிறே உ
ஓகே ஓகே காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஓகே ஓகே
நா
என்ன கோர்ஸ் எத்திருக்கீங்க
ஆ பிசியே பிசியே டேட்டா சயின்ஸ்
ஓகே ஓகே ஆஹ் அப்புறம் சொல்லுங்க மூவிஸ் எல்லாம் பார்கக்க மாட்டீங்களா அப்ப என்ன ஹீரோ அந்த மாதிரி ம் அதெல்லாம் புடிக்காதா
புடிக்கு பட் வந்து டக்குனு கேட்டா எப்படின்னு சொல்றது அதான்
விஜய் சூர்யா அஜித் அப்படி
ஆஹ் எல்லா புடிக்கும் விஜய் விஜய் வந்து விஜய் அவ்வளவாலாம் ஓகே ஓ கே என்ற மாரிதான் அப்புறம் வந்து சூர்யா சூர்யா அஜித் இந்த மாதிரி உம் இப்ப ரீசண்ட்டா வந்து ஆஹ் ரீசென்டா வந்து ஒரு படம் வந்திருந்தது சூர்யாது கருப்பு ஆ ஆமா அந்த நான் அந்த டேரக்டருக்கு தான் பெரிய ஃபேன் சொல்லப்போனா
ஓ அப்படியா என் நான் சூர்யா ஃபேனு ஆக்சுவலி பாலஜி ரொம்ப பிடிக்கும் எனக்கு சூர்யா பேன்னானு எனக்கு அஜய் பாலஜி ரொம்ப புடிக்கும்
ஹ அதுதான் அவரு ஆங்கரிங் தான் அந்த ஆங்கரிங் எல்லாம் அப்புனா தான் அப்புறம் இந்த மேட்சஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணது ஆமா
ல யார் பிடிக்கும்னா ஐபிஎல் ஃபேனு என் பையன் எங்க வீட்டுக்கு காரு அதுக்காகவே நாங்க என் இந்த வருஷம் ஆக்சுவலி ப்ரொஜெக்டை வாங்கி நாங்க புல்லாமே மேட்ச் ஐபிஎல் புல்லாமே சென்னை மேட்ச் ஃபுல்லாமே புரொஜெக்டர்ல மட்டுந்தா பாத்தோ உங்களுக்கு யார் புடிக்கு என எனக்கு வந்து தோனி ஆயுஷ்சு இப்போ ஃபஸ்ட்டு தூபை புடிக்கு ஆறுச்சாமி தூபைங்குற பேரு போய் இந்த வருஷோ ரொம்போ தொசப் பீட்டா எது எடுத்தாலு கேச் விட் ட்டாம் பாருங்க எல்லாருமே புடுச்சா நியே வாங்க வாங்க வாங்கிட்டாங்க ஃபஸ்ட்டு தூபே புடிக்கு இப்போ சுத்தமா புடிக்காம போச்சு ஆயிஷ் ஓகே
நா அப்டியா உங்களுக்கு ஆப் போ சிட் டீம் ஆர் சிவி
எனக்கு விராட்னா ரொம்ப புடிக்கு விராட் அப்புறமா வந்து ஆர் சிபில பிளேயர்ஸ் எல்லா புடிக்கு இப்போ வந்து ரீசன்டா ரச்சட்டு ரட்சட் அவரு படிக்கல்லோ ஓகே ஓகேன்ற மாரி பண்ணி விட்ருவாரு விராட்டு தா எனக்கு ரொம்ப புடிக்கு நா விராட் சார்ன் சொல்ல போனா
பரவால்ல நா வந்து இப்ப லாஸ்டா வந்து முடிய ல வருதுல குஜராத் கோ ஆர் சி பிக்கு தான பைனல் மேட்ச் நடந்துச்சு எனக்கு ஆர் சி பி தா ஜெயிக் கொனு குஜராத் ஜெயிக்கவே கூடாது லாஸ்ட்டா அவ வந் வந்து அந்த இஷா இஷன் கிஷன் இருக்கான்ல்ல ரொம்ப இது பண்ணிட்டு போய்ட்டா அவ க்காகவே நானு ஓ அவ சன்ரைசா அந்த குஜு சம்திங் யாரோ எவ்னோ என்னமோ பண்ணா அதுக்காகவே இ இவஞ் செய் க்கக் கூடாது சன்ரைஸுமு குஜராத்ல என்ன கமெண்ட் பண்ணா எ தோ க
அஹா இல்ல இந்த போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தா மூணு பேரு உக்கான்ட்டு சைலன்ட் சிம்பல் காட்ற மாரி மூணு பேரு
கூடாது ஆர் சி பி யாவது ஜெயிக்கோணு அப்டின்னு சொல்லிட்டுதா நெனச்சு
ஓகே ஓகே ஆ நா வந்து சி சின்ன வயசுலேருந்து எனக்கு வி விராட்னா ரொம்ப புடிக்கு விராட்ட பாத்து இன்ஸ்பயர் ஆயிதா நான் கிரிக்கெட்டே கிரிக்கெட் நாலேஜ் வந்து விராட் கிட்ட இருந்துதா கத்துக்கின சொல்ல போனா அதுக்குனு டோனி புடிக்காமலா இல்ல டோனி புடிக்கு அவரோடைய பேட் கில்சு நல்லா புடி க்கு அவரு கீப்பிங் பண்ணுவாரு அதுவு நல்லா புடிக்கு கேப்டன்சியு சூப்பரா பண்ணுவாரு அவரு
ஆ எங்க பைய வந்து போன வர்ஷோலா இன்வால்வ் ஆகல இந்த வர்ஷோ ஐயோ செம. ஃபோர்த்து படி கிறா அவ அவே ரொம் ப இன்வால்வ் ஆயிட்டு நா சென்னை மேட்ச் மட்டும்தா பாத்துட்டுருந்தே என்னையு சேத்தி எல்லா மேட்சையும் பாக்க வெச்சா பாருங்க அதுதா அங்க நி
ட்டு நெறைய பிளேயர்ஸ் பிடிக்கு அதுலயே ஆ சொல்ற மாரி ஸ்டார்ட்டிங்ல வந்து நானு அவ்ளோ ஒரு ஃபோ ஃபோர் ஃபைவ் இயர்ஸு அப் அதுக்கு முன்னாடில இருந்துதா அதா அப்போத்துல இருந்துதா பாக்குறே அப்பத்துல இருந்தே எனக்கு விராட்னா ரொம்ப புடிக்கு. அதனால விராட்டு மட்டு இல்ல அ அப்றமா வந்து இந்த டி சி ல வந்து இவரு அவர் பேர் மறந்துருச்சே ரிஷப் பண்ட் அவரு நல்லா சூப்பரா இருப்பாரு சூப்பர் பிளேயர் அவரு அவர் வந்து நெறைய இன்ஜுரீஸ் நடந்து ஆனாலு சூப்பரா ஆன்னாரு இந்த சீசன் அவருக்கு பாவ கை குடுக். ஃபஸ்ட் எலிமினேட்டட் அவருதா ஆனரு.
செரி செரி செரி செரி சரி ஆ இப்போ அதுதா எ பையன் வந்து ஃபுட்பால் மேட்ச் போயிட்ருந்துருந்தா அவ வந்து இப்போ ஓ லாஸ்ட்டு எப்ப ஜான் பிப்ரவரி அதுக்கப்பறோ வந்து மறுபடியும் லீவ் விட்டதுனால அப்டியே விட்டுடோ இப்ப என்னங்குறா நா ஃபுட்பால் மேட்ச் நா போகல என கிரிக்கெட் ல சேத் விடுங்க இந்த மேட்ச்சு முடிஞ்சதுந்துலா இருந்து எனே கிரிக்கெட்லா தேத்தி விடு ஆம்மா அது கிரிக்கேட்ல சேத் த்தி விடுங்க அப்டினு சொல்லிட்டு இருக்கா..
இப்ப கிரிக்கெட்ன சின்ன விளையாட்டலா கெடையாது
தெரியு தெரியோ பட் அவன் வந்து இ தின்ன நெனச்சிட்டு இருக்க இப் இப்ப கூட வெளிய கிரிக்கெட தா விளாண்ட
து போனா தெரியு ம் போனா விளையாடி பாத்தா தெரியு நாங்களு விளையாடுவோ கிரிக்கெட் எல்லா அது எப்டி ஒரு ஃப்டீன் ஓவர்ஸ் ம்
இப்போ இந்த அ இப்போ கூட போன வாரத்துல கூட ஆ பாய்ஸ் எல்லா சேர்ந்துட்டு அவங்க வந் ஆசிபி பேன்னா மா இவ வந்து சென்னை ஃபேன் தா இவுங்களே பா சிஎஸ்கே ஃபேன்ன மா டி ஷர்ட் வேற வெச்சிருக்கா வச்சுட்டு ஷூவா போட்டுட்டு மா இங்க மேட்ச் ஒரு இன்வேட்ட ஷன் வேற இப்ப நாங்க பசங்கலா சேந்துட்டு சிஎஸ்கே வ ஆ அப்புற ஆ செம்ம க்யூட்டு இந்த மாரில்லா ரெடி பண்ணி நாங்க சேர இது எல்லா அரேஞ் பண்ணிருக்கோ வந்து ஓக்காருங்க மேட்ச் மூன்ரை மணிக்கு ஸடர்ட் ஆகு அப்டின் சொல்லிட்டு ஓப் ங்க லா இருக்குது அஜி அ அ அந்த ரிப்பன கட்டிங் எல்லா மறை செட் பண்ணி நீங்கதா வந்து ஓ பண்ணி விடுவாங்க அப்டின்னு சொல்லிட்டு செம்ம அலப்பற பண்ணிட்டு இருந்தாங்க மேட்ச் வந்துட்டு இந்த பா டென் ஓவருஸ்சா வச்சு ஓ டுவெண்டிக்கு வைக்கல லேட் ஆயிரு அப்டின் சொல்லிட்டு அப்டின் இருந்தாங்க சென்னைதாமா ஜெயிச்சுதா சி பி ஆமா ரெட் கலர் ரெட் கலர் எதோ சம்திங் போட்டு ஆமா ஆர்ஸ் சி பி தா போட்டு வந்தா ஒன்னொருத்த அவங்க வந்து ஆர் சி பியாமா இவங் இவங்க வந்து சென்னை ஆமா சென்னை தா ஆமாச்சு இயற்கையாவோ ஜெயிச்சது ஆமா அப்டின் சொல்லி ட்டு அ இது பண்ணிட்
ம் ம் ம் எனக்கந்த ஃபேன்ஸ் இதுல ரொம்ப பண்ணுவானுங்க அதுதா புடிக்காது மத்தபடி வந்து சி எஸ் கே ஆர் சி பி அப்டி பாக்கற விட பிளேயர்ஸ பாத்தா நல்லா இருக்கு ஸ்ட்ரகுல் ஆவாங்க சொல்லப் போறா நீங்க சொன்னீங்களே இப்ப ஆறு சாமி டூபே டூபே கூட ஒண்டர் ஃபுல் பிளேயரு பவுன வந்து இப்ப பௌலிங் போட வெக் இருக்குறாங்க பௌலிங் போற்றது இல்லாம வந்து கேட்ச் ச்சவேற மிஸ் பண்றா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு சீசன் நல்லா
அது அதுதா தெரியு ஆனா அவங்க எல்லாருமே எல்லாருமே ஆனா இதுதா பண்ணுவாங்க பட்டு நா இருந்தாலுமே பாரு வு ஆளு எப்டி ஆடுறானு அப்டின் சொல்லி சொல்
ஆ பட் ஆனா சொல்லப்போனா சி எஸ் கே ஓரளவு ஓரளவுக்கு பரவால்ல டோனி இல்லாம வந்து அவுங்க ஆடுறதே பெரிய விஷ்யோ கேப்டன்சி இல்ல பெரிய பிளேயர்ஸ் கிட்ட அப்டி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் யாரு இல்ல இருந்தா ஒரே ஒரு அடுச்சாலே ஜெ ஜடேசாவு தூக்கி வேற டீம் போட்டாங்க ஓகே ஓகே இப்ப கே்கலாம் ஜடேஜா ஜடேஜாதா இந்த து அவரையு தூக்கி போட்டாங்க வேற டீம்ல ஆறாறு குடுத்துட்டாங்க ட்ரை பண்றாங்க அப்புறோ வந்து பெருசா யாரு இல்லல்ல அவங் அவங்களுக்கு அது என்ன சின்ன பசங்களா நல்லா அந்த கார்த்திக் சர்மா அவ இருக் ட்டு அப்புறமா அந்து யா ஆயிஷ்
ஆயிஷு ஆயிச்சு எஞ்சுரு ஆ ஒருவேல தா ஒரு ஒரு மேட்ச ஒர்வியல் தா கொஞ்ச நல்லா ஆடினா அதுக்கப்புறோ மறுபடி ஆவ அ அதுக்கடுத்தத எதிர்பார்த்த ஊர்வில்ல பிரிக்கரத பாத்த அ அதுக்கடுத்தத எதிர்பார்த்த அடுத்த மேட்சல எதிர்ப் பாத்தா அப் ப்படியே
ஆப்போசிட் ஆயிருச்சுன பண்றது சஞ்சு சாம்சனு நல்லா ஆடனாரு இந்த தடவ ட்ரையின் ல வந்து ஆமா ஓரளவு பரவால தா எங்களுக்கு வந்து அப்டி டீம் செட் ஆய்ச்சு சொல்ல போனா ஷ்ச கணக்கல வந்து தோத்து தோத்து எங்களுக்கு பழகுனதுனால எங்களுக்கு பெருசா வந்து தோத்தாலு வந்து பெரிய பிரச்சன இல்லங்கர மாரி தா ஆடணு பட் அவர் டிசர்விங் தா கோலி வந்து தே அ வருஷம் வந்து நின்னு ஆட் அதனால லாஸ்டா வந்து ஆ மீம்ஸ் எல்லா ரொம்ப எப்டி சொல்து பாக்கும்போதே ரொம்ப வாழ்க வரெஸ் சில வீய்ஸ்
இல்ல மும்பை ஓகே கேதா இந்த ஒரு ஒரு ஒருத்த ரொம்ப ஹர்திக் பாண்டியால செம்ம கலாய் கலாயச்சுட்டு இருந்தாங்க ஒரு ஏ தோ ஒரு டீமு அ என்ன இவ அது எதுன பேர் என்ன ஏதோ பிரியன் சொல்லுவாங்கள்ள ராஜ்ப்ரயன் ராஜ்பியன் ஆ ராஜ்பியன் ஆ அவந்த அவன் வந்து அவந்த மும்பை செம்ம கலாய் கழாய்ச்ட்டு இருந்து தா நனைக்கிறே ரீல்ஸ்ல ஐயோ பயங்கரமா கலாயச்சிட்டு
ஆனா அதுவு அதுவு சிஎஸ்கே மாரிதா பெரிய பெரிய டீம் தா சொல்ல போனா அவங்களு ஃபைவ் கப்ஸ் அடிச்சிருக்காங்க ஸ்ட்ராங்கான பவுலிங்லா வந்து ஜஸ்பிரிட் பூம்ராலா இருக்காரு அதுல
ஆமா ஆமா இப்போ எ பையன் பும்ரா மாரியே இது பண்ணுவாங்க பவுலிங் பண்ண எப்படிய எல்லா நோட் பண்ணிருக்கா காலையில கூட ஏதோ பண்ணி காமிச்சுட்டு அப்பி பண்ணுடா அப்பிடின்னா கரெட்டா அவர மாரியே சேம்மா
ஓகே நல்லா க்யூட்டா பண்ணுவாங்க சின்ன பசங்க அதுதா இன்ஸ்பேரிங்கா இருக்காங்க பாருங்க நெறை டேயா பேருக்கு அவரூ அதுவே பெரிய விஷயோ சொல்ல போனா ஆ பெரிய டீம் ஆனா ந் து லாஸ்ட்ல சொதப்பிவுட்டுச்சி அவங்களுக்கு எல்லாமே நானு நெனச்சே ஒரு கேப்டன்சி நல்லா பண்ணுவாங்க ஏன்னா வந்து பாண்டான்னு சொல்லுவாங்க அவர
ஆஆ ஹூசைன் புடிக்கு அடிக்கடி ஹுசைன் அவுட் அக்குனது பாத்து கொஞ்சோ சேரி ஹுசைன் வச்சு நம்பிக்கை இருந்துச்சி மறுபடியு ஹுசைன்க்கு அடிபட்ருச்சி பிப்னாங்க
ன்னா பண்றது வேற வழி இல்லாம எல்லாரு உண்டு வேற ஏன்னா இந்த ச்சோ ஆர் சி பீ டிசர்விங்தா நா கோலி நின் அடிச்சி குடுத்தது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட இருந்துது எல்லாருக்கு நெறைய பேர் என்ன சொன்னா டூ தௌசண்ட் சிக் சிக்ஸ்டின்ல ஆரம்பிச்சது இப்போ முடிச்சிகுத்துருக்காரு பத்து வருஷோ கழிச்சி அப்பிடின்னு அந்த மாரி ஒரு மாரி நல்லா ஆச்சி அ இன்னும் இன்னும் மூணு இருக்கு அப்பிடின்னு சொல்லிட்டு இருக்காங்க நடிப்பாங்க நெனைக்கிற பாப்போ சேரி முடிஞ்சிச்சி நெனைக்கிறே டைமு கால் பண்ற ஆ நீங்க போண்ணுங்க